ஹலோ
ஹலோ கேக்குதாமா
ஆ கேக்குதுக்கா
ஆ சொல்லுமா
எப்டி இருக்கீங்க
ஹலோ
எப்படி இருக்கீங்கக்கா
ஆ நல்லா ருக்கேன்ப்பா டூர்ல்லா போனியே போயிட்டு வந்துட்டுயா
ஆ போயிட்டு வண்டோ ஜாலியா இரு இருந்துச்சு நல்லாருந்துச்சு ஆ நாங்க இங்க ஊட்டிக்கிட்ட கோத்தகிரி போனோக்கா
அப்டியா இந்த இந்த நேரத்துக்கு நல்லாருந்துச்சா
ஆ நல்லா இருந்துச்சு அதா பாத்தே அது ரொம் பசங்க ஓகே தா அதா இது ஃபஸ்ட் டைம்ல
ஆ ஆ
கொஞ்ச ஹில் ஸ்டேஷன்னு ஒரளவுக்கு ஓகேதா என்ஜாய் பண்ணுங்க ஃபுட்டுக் குதா அவங்களுக்கு கொஞ்ச கஷ்டமா இருந்துச்சு நா வீட்ல இருந்தே சமைச்சு குடுத்து பழகிட்டே இதுதா ஃபஸ்ட் டைம் வெளியில கூட்டிட்டு போறது ஓகே தா என்ஜாய் பண்ணாங்க ஹில் ஸ்டேஷன்னு அதுதா கொஞ்ச இதுவா இருந்துச்சு ஆ எல் ஆ அவ்வளோ அந்த அளவுக்குல்லா ரொம்ப குளிரால்லா இல்ல அங்கயுமே வெயில்லா அடிச்சதுதா
ம்
ஆனாலு ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டா இருந்தது பசங்களுக்கு கொஞ்ச ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது
ம் ம் ம் சேரி சேரி இப்ப வந்து என்னனெல்லா பாத்தீங்க
ஆ எல் ல் எம் டி டி அ சேரி இது பாத்தோ டி எஸ் டேட்டு ஆம் ஃபேட் ட்ரி மாதிரி இல்ல அங்க ஃபேக்ட்ரிக்கு போல டி எஸ்டேட்டுக்கு டேரெக்ட்டா போற மாரி
ஓ எஸ்டேட்டுக்கே போயிட்டீங்களா ஏதாவது டீ தூள் வாங்கிட்டு வந்தியா
ஆ நான் டீ குடிக்க மாட்டே அக்கா மோஸ்லி ஆ அதனால வாங்கல இதுக்கு கொஞ்சமா ஒரு பாக்கெட் மட்டு
நா நீ போறன்னு தெரிஞ்சிருந்தா நா ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வர சொல்லிருப்பே
அப்படிங்களா இது வந்து அன்னி திடீர்னு போனது தான
ஆ ஆ இல்ல இல்ல நா நேத்து உங்க மாமியாருக்கு போன் பண்ணே
ம் ம் ம்
ஒனக்கு லைன் போட்டே போகல
ம் ம்
ச்சு நாட் ரீச்சபுள் வந்துச்சா
ம் ம் ம்
சேரி அது என்னதா பண்ற என்ன போன காணமே லீவ் டைம்ல வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்த
ம் ம் எங்கக்கா பசங்கள வச்சிட்டு வர
அதா நீ வரவே இல்லையா சரி நீங்க போனா என்ன பண்றேன்னா இப்ப டூர் போயிருக்காங்கன்னா எந்த ஊருக்குமா அப்படின்னு கேட்டே அது நமக்கு தெரியாம நம்ம கிட்ட கூடியிட்டா போறாங்க அப்படின்னு சொன்னாங்க
ம் ம் ம்
ஊருக்கு போறேன்னு சொன்னாங்க நானு அதை எதுவு கேட்டுக்கலாம்ன்ற மாரி சொன்னாங்க
ம் ம் ம்
சேரி அதனாலதா செரி எந்த ஒரு ஊரு என்ன ஏது அப்படின் கேக்கலான் போன் பண்ணே
இல்ல திடீர்னு தா ஒரு சடன் ப்ளானு
அது இங்கையுமே பசங்க நச்சரிச்சுட்டுதா கெடக்கு
ம் ம் அதா நீங்க எங்கயு போலயா
நா எங்கேயு போல அவருக்குதா வேல வேலன்னு சுத்தி கெடக்குறாரு நா ஏ வேலைக்கு சுத்தினு கெடக்குறே
ம் ம்
அல் ரெண்டு பேரு வேலைய பாக்குறதுனால இப்ப இங்க வாய்ப்பே இல்லாம இருக்கு இந்த ஞாயித்திக்கெழமதா இங்க பக்கத்துலே ஊரு விரிக்கா அதுல பீச்ச கூட்டு போய்ட்டு வந்துரலான்ட்டு பீச் மட்டு கூட்டுனு போய்ட்டு அவிங்க எங்க அப்ப பாத்தாலு இந்த ஃபீசா பர்கர் இது வந்து நம்ம ஊர்லே விக்குது
ம் ம்
முன்னாடியாச்சி வெளியூர் போய் சாப்பிட்ற மாரி இருந்துது இப்பல்லா அப்டி கெடயாது இங்கே தான கெடச்சிருது
ம் எல்லாமே இப்ப பக்கத்துலே கெடைக்குதுல்ல
ஆ இப்ப இங்யோ ஒரு ரெண்டு கிலோ மீட்டர்ல தள்ளுவண்டி கடையில வந்து அது பேரு‌ நெது ஃப்ரைடு சிக்கன் போட்ருக்காங்க அதே முன்னாடி சொல்டா முழு கொழியுமே பண்ணி தராங்க இப்ப பசங்களுக்கு ஏதாது கெடைக்கலனாதான நம்ம வெளியூர் போகணு இப்பதா எல்லாமே கெடச்சிருதே
ம்
அனலா அப்ப அது நம்ம எதுவு பண்ண முடியாதுல
ம் ம் ம்
அதா நானு யோசிக்கிறே அப்டின் சொல்லி சொல்லிகிட்டு இருந்தே
உ உங்க தங்கச்சி கொழந்த செகன்ட் கொழந்த பொறந்துருச்சிங்ளா அக்கா
ஆ பெறந்துருச்சுமா‌‌ ம் பொறந்துருச்சு பொறந்துருச்சு ஆண் கொழந்த
பரவால்ல பரவால்ல ஃபஸ்ட்டு பொண்ணுல்ல
ஆமா ஆமா
ஆ ரெண்டு பேரு நல்லா இருக்காங்ளா
ஆ நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க
ம் ஃபேமிலி ப்ளானிங்ளா பண்ணிட்டாங்ளா
ஆ பண்ணிட்டாங்கப்பா
ம் ம்
இந்த ஒரு க அந்த காலத்துல ஒன்ன வச்சுன் சமாளிக்கிறதே கஷ்டமா இருக்குது இந்த அந்த ரெண்டையு வச்சுகிட்டு த ஒன்னு முடியாது ஏ பசங்க வளந்த விதமோ தெரியல
ம் ம்
இங்க ரொ ரொம்ப துறு துறுனு இருக்கா பெரிய புள்ள
ம்
ம் நானாச்சு பிரசவத்தப்போ அம்மா வீட்ல இருந்தே அப்றோ இவ கல்யாணோ ஆகாம இருந்தா கொஞ்சோ அவளோட உதவி அதிகமா இருந்தது அதுல என்னோட ஈடுபாடு கம்மியாதா இருக்கு ஆனா இப்ப இவ வந்துட்டு அவ தனியாவே வளக்குறால அனால கொஞ்சோ செல்லமா இருந்ததுனால அவுங்க பாட்டி செல்லோ அங்க அப்பா செல்லாோ எல்லா சேந்ததுனால கொஞ்சோ துருதுருன்னு அதிகமா துருதுருன்னு இருக்கா அவள கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆ தம்பி தூங்க அப்பதா போட்டு போவா அவனே காக்கா தூக்கம் தூங்குவா உடனே போய் ஏழுப்பிவுட்டுறா
சும்மா நானு அப்படிதான எனக்கு ஃபர்ஸ்ட் பைய ரெண்டாவது பொண்ணு இல்ல அதேதா பண்ணா
பாப்டி அத கும்பலா வளத்தோல அத நால தெரியல
ம் ம்
ஆனா இன்னமு இவ எதாவது சொன்னா கொஞ்சோ நல்லா மதிப்பா நா சொல்றதோட அவ சொல்றத கேப்பாங்க
ம்
பயபடுவாங்க மதிப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க அவகிட்ட
ம்
எங்க ஆ இப்ப அவளுக்கே தூக்கம் இல்லாம இருக்கிறதே வருத்தமா இருக்குது எனக்கு தூக்கம் இல்ல ஒரே கத்து கத்திக்கிட்டே இருக்குக பா நைட்டு புல்லா டிவி பாக்குதுங்கோ உக்காந்துட்டு பதினோர் மணிக்கோ பதினொன்ர மணிக்கோ
ம் ம்
அது இவவேர சேந்துரா இப்ப அதுவு அது அதுங்க மாத்தி மாத்தி வேற சேனல் பாக்குதா பா இப்ப ஸ்கூல் தொறந்தோன்னேதா நிம்மதியா இருக்கு
ம் ம்
அதுங்க இல்லனாலோ வீடு வெரிச்சோன் கெடக்குது இருந்தாலு டி விய போடு அத போடு இத போடுனு இருக்கிறப்போறா ஒடச்சு உட்றுதுங்க அப்பப்போ கழுவி தல்ல வேண்டியதா இருக்குது தோ இப்ப போனோ ஒரு பஃங்க்ஷன்ல ஒரு ஆறு கிளாஸ் கிஃப்டா கு குடுத்துருந்தாங்க நா எப்பிமே அந்த கிளாஸ் ஐட்டமே யூஸ் பண்ண மாட்ட செரி ஓக்கே ந வெயிலா இருக்கேன் சொல்லி இந்த நன்னாரி சர்பத்து இருக்கே அதலா போட்டு இது பண்ணோ ஆளாளுக்கு குடிக்கும் போது ஒன்னொண்ணோ ஒடச்சு உட்ருதுங்க
ஆ அதா கொழந்தைங் கிட்ட அந்த கிளாஸ் ஐட்டம் ஹேண்டில் பண்றதே பெரிய விஷயந்தா
ஆ அத எடுக்காதனாலு கேக்க மாட்டுதுங்ளே எடுத்தே தீருவன் குறியா இருக்குமோ நம்ம இன்னாமா பண்றது அத
புதுசா இருக்கிறத பாத்தாலே அவுங்ளுக்கு அத எடுக்கணோ அத யூஸ் பண்ணணுந்தா தோணுமே
ஆ ஆ
இங்கியப்
என்னா பண்றேனே தெர்ல ஏதோ பண்ணதுங்கன் வெச்சுக்குயே
ம் இப்ப தோ எ பொண்ணு இப்ப தோ ஆ எ பொண்ணு தூங்குது அத அப்றோ என்ன பண்றது எழுப்பிடுவாங்ளே அப்டின்ட்டு இப்போ பையனுக்கு டி வியே காட்டக்கூடாதுனு கடைசில டி வி தா போட்டு பாருடா கொஞ்சோ நேரன் விட்டுட்டு தா அவ கொஞ்ச ஃப்ரீயா தூங்கட்டோ விட்ரு
ப்ப என்னன்ற புள்ளைங்ளோட வழிமுறைகள தவிர்த்து அதுங்க நமக் க்கு வந்து குடுக்குறாங்க சத்தத்த வச்சே நம்ம இந்தா போ அப்டியே உக்காரு அப்டி அமைதியான சூ சூழல் நோக்கி போற மாரி இருக்கு
வேற வழி
அதுதா என்ன பண்றதுன்னு தெர்ல ரொம்போ அதே மனசு கஷ்டமா இருக்குது ஆ சாப்டப்பா
ம்
இத பண்றது அப்றோ மாத்ர போட்டாவுனமே அதுக்காவா சாப்ட வேண்டியதா இருக்கு
ம் ஆ வு எதுக்கு டேப்லெட் எடுக்கிறீங்க
ம் தலவலி தான்டா
ம் ம் ம் பாத்துக்கோங்க ஒடம்ப
க்கு ம் அதுதா என்னா பண்றதுன்னு தெர்ல அ ரொம்பவே அதே ஒரு மாரி இருக்குது
ம் ம் ம்
இப்ப கொஞ்சோ நாளாவே அப்டிதா இருக்கு ஒரு மாரி சோம்பேறித்தனமா ஆ எங்கரமா ரெஸ்ட் எடுக்கறது அப்பவே லீவுனு விட்டா கூடமே வீட்ல இருந்து வேல செய்றீங்ளா அப்டி கேக்கறாங்க அதுக்கு ஏண்டா நம்மோ ஆஃபிஸே போயிண்ணுன் தோணுது
ம்ம்ம்
இந்த மாரிதா ஆயிட்டு இருக்கு ஆனாலே இன்னா பண்றதுனே தெரியாம ஓட்டிகிட்ருக்க முன்னாடி யெல்லா நம்ம அம்மா அப்பா கூட இருக்கு போது அந்த சந்தோஷமு நிம்மதியு
அதெல்லா அதோட போய்டு இல்ல அதெல்லா அதோடு பேயிருச்சு மேரேஜு அதெல்லா ஆயிடுச்சுனா அடுத்து நம்ப
ஆ இப்பல்லா என்ன பண்ணாலு என்னா பண்ண என்னா இப்ப நா என்னா பண்ணனு கேக்றதே ஒரு மாரி டென்ஷனா இருக்குது
ம் ம் அ சரி கொஞ்ச ஃப்ரீயாருப்ப நாங்க இந்த கோத்தகிரி போயிட்டு வந்ததுமே வந்து ஒரு நல்ல ப்ளேஸ் தா
தமாருக்கு
ம் ம் நீங்க ஃப்ரீயா இருக்கு போது ஃபேமிலியோட போயிட்டு வாங்க கோத்தகிரினாலு நானா ஆ காலேல ஒரு து ஆரேகால் அப்டி எழுந்துச்சே
ஆமா அவ்ளோ சீக்கெல்லா எளுந்திருச்சு ஏன்னா இப்போல்லா ஏழு மணிக்கு தா
மாமி வீட்ல இருந்தா கொஞ்ச சீக்கிர எழுந்துருவே அம்மா வீடுன்னா கொஞ்ச தூங்குவே
ஆனா என்ன கொஞ்ச தூக்கோ இருந்தா நல்லாருக்கு
ம் ம் ம் ம் தூங் தூங்குனா நல்லா இருக்கு தா தோணு
இப்ப ஸ்கூல் வேற தொறந்துருச்சு
ம் ம் சீக்கிர எழுந்தே ஆவுணு வேற வழி இல்ல
ஆ அலாரம் வச்சு எப்படா எந்திரிச்சு இது பண்ணு போலவே இருக்குது
ம் ம்
சொல்றதுக்கு இல்ல ஓ வீட்ல யாராது கெஸ்ட் வேற வன்டாங்க போலருக்கு
பாப்பா எழுந்துக்கிறானு நெனக்கிறே காநோ நா அவள போய் பாக்றே
நீங்க பாரு பா தோ இங்க கீழே காலிங் பெல் அடிக்கிறாங்க யாரோ வந்திருக்காங்க போல ஹலோ கேக்குதா கீழ காலிங் பெல் அடிக்கிறாங்கம்மா
ம் ம் செரிங்கா
அது என்ன தெர்ல நானு போயிட்டு என்னட்டு பாத்துட்டு நா சொல்ற நா ஒரு ஒரு வாரோ கழிச்சு நா ஒனக்கு ஃபோன் அடிக்கிற நா போற மாரி இருந்தா சொல்ற எவ்ளோ ஆச்சு ஏதாச்சுன்ற மட்டு சொல்லு சரிமா சரிமா வச்சுட்ற சரிமா